ஹலோ
இன கீர்த்தினி வர்து அவங்கள் தா ஹலோ கேக்குதா ஹலோ
ஆமா ஆமா நம்ம நம்மளா நேம்க்கு வர்து
உலேட்டா உலேட்டா கேக்குது உ வாய்ஸு
எனக்குகேக்குத் ங்களா
ஆ கேக்கல கேக்கல பிரேக் ஆயி கேக்குது ரொம்ப லேட்டா கேக்குது
ஆ கே ங்களே உங்க வாய்ஸு நீங்க இப்ப பேசறது கலகலனு கேக்குது நான் பேசிட்ட து அப்போ உட்டா எந்த ப்ராப்ளம்வா
ஆனா பாய்ஸ் பிரேக் விட்டு விட்டு கேக்குது
சாப் டிங்களா
சாப்ட்டன் படுத்துட்டு இருக்கன்
ஓகே நீங்க தொடர்ந்து பேசுங்க ஆ
நான் பேசிட்டுதா இருக்கங்க
ஆ நீ பேசன்து எனக்கு நல்
பேக்கஸ் கேப்ப நான் நா தானா பேசிட்டே இருப்போ நீங்க பேசறது கேக்கலனா
தற இல்ல நீங்க பேசத்து எனக்கு நல்லா கேக்குது நான் சொல்றன் பாருங்க நான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சேன் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பைவ் பண்ணி இருந்தன் அதுக்கப்புறம் அது எப்டி பண்ணுன்னு அது ஒரு இது சொல்ட்டங்களா
ஆ
ஃபஸ்ட்டு நாங்க நாங்க பே நாங்க டன் பெரிய டேக் வச்ச ஒன்னே கொஞ் நறையா பேருக்கு செஞ்சோ ஒரு பதினஞ்சி பேருக்கு அதனால ரெண்டு கிலோ அரிசி போட்டோம்
ரெண்டு கிலோ அரிசி பதினஞ்சி பேர் சாப்ட்டிங்களா
ஆமா ஆமா அதே போ ல இது என்னாது எண்ண உட்டு நெய்யி உட்டு எண்ணெய் நெய் நாங்க ஒண்ணா உட்டுருவோம் அப்புறம் அந்த பட்ட லவுங் தோ ஏலக்கா அப்பறம் அந்த பிரிஞ்சி எல அதெல்லா போட்டு பச் பச்ச மெளகா போட்டு வதக்கிடுவோம்
ம்
நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காய புரௌனிஷ் ஆவுர வரை வதங்கணும் நல்லா அதுக்கப்புற தக்காளி போட்டு ந தக்காளி நல்லா வதங்கணு அதுலே உப்பு அதுல கொஞ்ச போட்டீங்கன்னா தக்காளி அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ஹலோ அப்புற அதெல்லா நல் நல்லா வர ஒனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுமே அதுல அ அந்த புதினா அதெல்லா போட்ருவோம் அதெல்லா போட்டுட்டு நல்லா அது வதங்குனோனே என்ன பண்ணும் ஆ இது என்னது கறிய போட்டருவோம் கறி போட்டு அதுலயே மஞ்ச தூளு மொளகா தூளு ஆம் பஸ்ட் எண்ணெய்லே கறி வதங்கணு கொஞ் நல்லா வதங்கிட்டு ம மஞ்சத்தூளு த தயிரு ம் அதெல்லா போட்டு நல்லா வதங்கட் டுண்ட்டு மெளகாத்தூளும் அதுலே போட்ருந்தாங்க நல்லா மெளகாதூள்ல அதுல்ல போட்டு நல்லா ஆமா டேக்ல தான் பேண்ணே இன்னைக்கு டேக்குதான் பண்ணு மோஸ்ட்லி டேக்குதான் டுரோ பண்ற அப்புற வந்து அப் இதெல்லா நல்லா வதங்கிட்டோனே என்ன பண்ணு உப்பு அதா அளவு தண்ணி ஊத்திகினு
ம்
அதுலேயும் நம்ம கறி வெந்துக்குதான்னு பாக்கணும் ஒரு முக்கா பதத்துக்கு வந்துக்கணும் வெந்துக்கணும் புட்டா புட்டு மாதிரி வந்துச்சுன்னா அளவு தண்ணி ஊத்திருவோம் அப்புறம் அளவு தண்ணி ஊத்திட்டுனே என்ன பண்ணும் நல்லா உப்பு காரம் எல்லாம் அததுலயே பாது கொதிக்க தண்ணியில பார்க்கணும் அப்புறம் என்ன பண்ணுவோம் நாங்க மோஸ்ட்லி சீரக சம்பா தான் யூஸ் பண்றோம் அரிசி
எவ்ளோ தண்ணி ஊத்துவீங்க
நாங்க வந்து ஒன்னுக்கு நாங்க இன்னைக்கு மொத்தம் அஞ்சு டம்ளர் வச்சோன்னா பாத்துங்க அதுல ஒன்பதர தான் ஊத்துனேன் ஏன்னா எனக்கு ஒரு டம்ளர் கிட்ட இந்த கறிலயே இருந்தது
ம்
அதனால நா அவ்ளோதான் உஊத்துனேன் கரெக்ட்டா வெந்துட்டு இருந்ச்சு ஆ ஒம்பதர ஒம்போ ஒம்பத்தர தான் ஊத்துரேன் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் வந்து அது நல்லா
அரிசி எவ்ளோ நேரம் ஊற போட்டீங்க
அரிசி இந்த வெங்காயம் கட் பண்ற நேரம் வெங்காயம் கட் பண்ணிச்சட்டு இருந்தாங்க நம்ம தாளிக்குந்த தான் அரிசி ஊற வச்சோம் தாளிப்புக்கு முன்னாடி இல்லைங்கங்க எங்க நாத்தனார் வீடு ஒன்னக்குது அங்க தான் பண்ணோம்
என்ன பதினைஞ்சு பேருக்கு என்ன பண்ணீங்க
அதான் பிரியாணி தாங்க நாங்க வேலை
இல்ல இல்ல பதினைஞ்சு பேர்னா யார அவ்வாலாம் என்னா விசேஷமா
இல்ல இல்ல அப்படி இல்ல அவுங்க கொஞ்சம் கீழ கொஞ்சம் குடுத்தாங்க எங்க வீட்டுக் கீழ கொஞ்சம் பேசுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் துன்ச்சாங்க அதனால ஒரு பதினஞ்சு பேரு பண்ணி பேல்ஸ் அப் முஞ்சிச்சி நறைய அப்புறோ வ
ஆள் வச்சி பண்ணலையா நீ
இல்ல இல்ல நானே பண் என்ன நா அதெல்லா நல்லா பண்ணுவே பத்து ரெண்டு சம் ரெண்டு இவ்ளோ எல்லா பண்ணிறப்போ அதனால நானே பண்ணட்டங்க அதுக்கப்புறோ வந்து அளவ தண்ணியதா அரிசி போட்டுட்டு அதுலயே லெமன்னு ஆ கொஞ்சத் தயிர் கொஞ்சோ இது ஊட்டே அப்புறோ கொஞ்சோ அந்த தண்ணிய எல்லா கொஞ்சோ அப்து இருக்கட்டுன்ட்டு ஆ ட்ம் போட்டு அடியில கல் வச்சி தோச கல் வச்சி நல்லா கொதிக்க வச்சி அது தூக்கி வச்சிட்டோ அவ்வளதா த் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஸ்லோலியே வச்சிட்டுவுட்டோம்னா அதுலயே ஒ கோ பிரியாணி வந்து அவ்ளதா ஒரு டொண்டி மினிட்ஸ் ஆமா கேஸ் த்தியேதா செஞ்சா டை இதுவல்லா வைக்கல அடுப்பு எல்லா கேஸ்லியே தா செஞ்சோ நம்ம வீட்டு நார்மல் கேஸ் ரேதா செஞ்சோ ஆம்பூர் பிரியாணி டேஸ் செஞ்ச்சிங்க இங்க ஆம்பூர்ல ஏதோ ரகுமானியான ஒரு கடைக்குதா அந்த த அத டேஸ்ட் இருந்தது எல்லாரு சூப்பரா இருக்குதுன்னாங்க அப்ப சிஸ்டி பை வந்து பட் பட்டர்ஃப்ளை மசாலா போட்டோ இங்க பட்டர்ஃப்ளை மசாலான்னு கெடைக்குது அது போட்டோம் அது போட்டதுனால கொஞ் நல்லா இருந்தது சிக்ஸ்டி பைவோ நாங்க மோஸ்லி பட்டர்ஃப்ளை இப்பயூஸ் பண்றோம் அது இங்க எங்க எங்க ஸ்டோர்லயே ஒரு எடத்துல கெடைக்குது கடையில அதனல அங்கேயே வாங்க்கிறோம் அதனால இனீனைக்கு அது அதுதா நா பண்ணே காலையில ஒன்னும் பண்ணல நா இப்ப நைட்டுக்கு தா என்ன எதனா பண்ணும்
ஏன் இப்ப அது மீற்லைங்களா
இல்ல அது மீந்தாலும் அவுங்கலா வேல செய்யறவங்கதா குடுக்குவாங்க அவுங்க எங்களுக்கு வேர தரமாட்டாங்க மோஸ்ட்லி இங்க வந்து டிபன் தா சாப் அவுங்க எல்லா திரியு அந்த சாதத்த சாப்பிட மாட்டாங்க அதனால எனக்கு தர் தர மாட்டாங்க அதனால டிஃபன் தா செய்யணு தோசமாவு இருக்கு
கொடுங்கன்னு
அது அது அவுங்க இஸ்டோலே நம்ம அத்த வீட்டுக்கு போய்ட்டு நம்ம கேக்ககூடாது சாப்புட்டு வந்துனோ
கேக்கர்து இல்லங்க நா செஞ்சது நம்மனா கொஞ்சோ போட்டுட்டு நமக்கு வேணுல அப்டின்னு எடுத்துட்டு வரவேண்டிதா அதுல போய் என்னத்த கேட்டுகிட்டு ம்
நாங்க எல்லா மேல செரி நாங்கோ பேங்க்க் போறனால இப்டியே வன்ட்டோ பேங்க் போயிட்டு வந்தோ அதனால போயிட்டு இப்டியே வந்துடோ நாங்க ம் இங்க பெட் பேங்க்னு ஒண்ணு இருக்கு அங்க போ வந்துட்யிருந்தோ ம் அப்றோ ம் நீங்க என்னென்ன நல்லா செய்வீங்க நீங்க சொல்லுங்க என்னடி ஹச உங்க வீட்ல இருக்கிறவங்கள நல்லாருக் சொல்லுவாங்ளா
எங்க வீட்ல இருக்கவங்களு எல்லாம் நா போடுற காரம் புடிக்காதுங்க அது அதுனால அவங்களுக்கெல்லா யாருக்கும் செய்ய மாட்டேங்க செஞ்சா நா மட்டு இருக்கும் போது செய்வங்க
அப்டிங்களா ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்துவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணு ம்
புடிக்காதங்க நம் நம்ப யோ அத பண்ணு அம்மா அவங்க இல்லாதா எப்லேஸ் பண்ணி நமக்கு எது வேணுமோ செஞ்சுப்பண்ணு ஒரு நாள் சேமியா பிரியாணி எல்லா பண்ணங்க நா
ம் ம் ம் நா ஒன்னு அதுல்லா ட்ரை பண்ணலங்க எங்க தங்கை கூட சொன்னாங்க ஆனா ஒன்னு ட்ரை பண்ணல அப்படியே ட்ரை பண்ணாலு நா மட்டு தான் சாப்பண்ணும் போ தெரிது இங்க
அது நல்லா இருக்குங்க பாக்கும்போதே இந்த பாஸ்மதி ரைஸ் ஸ்மதியா அப்டி நீளமா தெரியு நா இந்த வ வருத்த சேமியா பாயசத்துக் போடுவாங்கல்ல
ஆமா
சேமியா நார்மல் சேமியா விட வெந் இந்த வெரிசிமெல்லா எதோ சம் கம்பெனி வரும் பாத்தீங்ளா
ஆமா
கம்பனி அது பாயசத்துக்கு சேமியான்ட்டு அது ஆ வாமசில் ஆமா ஆமா அந்த சேமியாவ என்ன பண்ணுங்க ஆ பாயசத்து போடுவோ இல்லயா அந்த சேமியால தா நா பிரியாணி பண்ணேங்க
அப்டீங்ளா சேரி ஒரு நாளக்கி நா மட்டு தனியா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாக்குறேங்க
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க
ம் நா ஒன்னு அத செஞ்சதுலானா
அந்த அளவுக்கு இருக்கு பயங்கரமா நல்லா இருந்ததுங்க
அப்டிங்களா நீங்க கடசியா என்ன படம் பாத்தீங்க கருப்போ நானு அ இது தாங்க பாத்தே தியேட்டர் தா பார்த்தே நல்லா இருந்தது து
ம்
ம் நீங்க மத்த டிவில எல்லா எது பாக்க மாட்டீங்களா
டிவில எங்க வீட்ல அந்த சீரிஸ் மாரி போடுவாங்க ஒரு கிரிக்கெட் சீரிஸ் ஒன்னு பாப்பாங்க அடிக்கடி அதுதா எப்பவு நா டைம் கெடக்கிறப் அந்த மாரி வந்து வேல செஞ்சுட்டு அந்த கேப் அந்த மாரி டைம்ல ஒக்காந்து பாத்துட்டு இருப்ப சாப்டுற டைம்ல அந்த மாரி அத ஓ வீட்லருக்கோ அது பாப்ப பாதி நேரோ சாமி பாட்டா ஓடு
ம் ம்
அந்த மாரி ஆன்மீக சேனலா ஓடிட்டு இருக்கு அதனால பொதுவா நா எ ஃபோனே பாத்துப்புங்க டிவியா டிவியே பாக்க மாட்டோ
வந்து இந்த நேரத்துலா கொஞ்ச டிவி டைம் இருக்கு ஏனா எங்க ஹஸ்பண்ட் வர மாட்டாங்க ஆனா அந்த பத்து மணி ஆனா வந்துட்டாங்கன்னா அவுங்க போடது தா படோ
ம் ம் இத தா நானு பாக்குறது இல்லங்கே
ஆனா நெறைய ஏ ஏதோ இங்கிலீஷ் பட வெப் சீரிஸ் மாரிதா போடுவாங்க ம் நெறைய இந்த வெப் வெப் சீரிஸ் மட்டு போடுவாங்க
நா நா பொதுவா அந்த மாரி பாக்கத விட நமகு யூஸ் ஃபுலா இருகறததா நம்ம யூடியூப்ல அந்த மாரி பாபோங்க இப்ப இந்த யோகா பாடிசிபேட் பண்றது இந்த மாரி என்ன இந்த மாரிலே டதா நம்மு
அப்டிங்ளா நானு இன்னிகு பாடிசிபேட் பண்ணங் கவு
அல நல்லா சொல்லி தருவாங்க நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா நமக்கு நல்லா ஒரு ஹெல்த் எல்லாமே
இல்லங்க இதுக்கு க்கு மேல் ரெகுலரா நான் அது போ பாலோ
நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா வந்து யோகா வந்து சும்மலா செஞ்சு யாருமே சொல்லி தரமாட்டாங்க இவங்க எவ்ளோ லேக்ஸ் ஆப் பீப் மக்களுக்கு சொல்லி குடுத்து அது அந்த அளவுக்கு ஸ்லோவா நல்லா அவுங்க ஹிந்திலயும் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல டீச் பண்ணுவாங்க நமக்கும் செரி அட்லீஸ் அவங்க சொல்றது புரிலனா அட்லீஸ் அவுங்க பாக்கத பண்ண மாச்சி ஒரு பிசிகல் ஆக்டிவிட்டி ஒரு ஒன் அவர் நம்ம பண்ணுவோம் அப்டின்ட்டு இருக்கும்
ஆமாங்க ஆமாங்க ம் ம் நானு இதுமேட்டு பண்ணலாங்க தான் இருக்கேன் ரெகுலரா ரெகுலரா யோகா பண்ணிகலாம்அப்டின்னு இருகுங்க உங்களுக்கு கேகுதுங்களா நா பேசறது நல்லா
நமக்கும் நம்ம எல் த்து நல்லா இருக்கணும்ல டைம் இல்ல நானும் அப்டினுட்டு தான் நான் அந்த மாரிலாம் பாக்க ஆரம்பிச்சுடேன்
ம் செர் செர் நல்லது தாங்க
கண்டதே ஏதோ பாக்றதுக்கு இந்த மாரி யூஸ் ஃபுல்லா பாத்தோனா நம்ம ஒரு அஞ்சுஇதுகாச்சு யூஸ் ஆகும்லயா நம்ம பாக்காத ஒரு அஞ்சே நிமிஷ யூஸ் ஃபுல்லா இருக்குறத பாத்தாலும் கொஞ்சம் பலன் கெடைக்கும் இல்லையா
ஆமாங்க
அதனால நான் மோஸ்ட்லி என் யூ டி யூப் ல இது இந்த மாரி எதுனா படி வேல விஷயதோடது அந்த மாரிதான் ம் பா இவ்ளோ நேரம் பேசுனது ரொம்ப நன்றிங்க அடுத்த கால்ல கூப்டுவேன் ஹலோ
ம்
ஹலோ ஹலோ ஹலோ